ஆ என் என்ன பண்ற
ஆ சாட்டே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங் நீங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ எனக் க்கு நல்லா கேக்குது தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா ஆ நா வந்து மதிய உணவு செய்யணு ஆ கொஞ்சோ பாத்தரோல்லா இருக்கு வளக்கிட்டுதா செய்யணு நீங்க எல்லா வேலையு முடிச்சிட்டீங்களா
நானு எல்லா வேலையு முடிச்சிட்டே இன்னு நீ நா இன்னு குளிச்சா வேலை முடிஞ்சு இப்ப இந்த கா ஊருக்கு கெளம்புறே
சேரி சேரி
அதனால
ஊர்ல விசேஷமா
விசேஷம்லா இல்ல பத்திரிக்கை வைக்க போயிட்டு வரலாம்ட்டு இன்னிக்கு
ஓ அப்
ம் ரொம்ப வெயில் அடிக்குதா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்ருக்
தேச கொடை எதானா எடுத்துன்னு போங் வெயிலுக்கு தண்ணி பாட் இல்ல இதெல்லா எடுத்துன்னு போங்க
நீங்க என்ன சமைச்சீங்க
நான் வந்து இன்னைக்கு காலைல வந்து இடியாப்பமும் தேங்கா பாலும் செஞ்சேன் தம்பிக்கு வந்து பாத் தீங்கன்னா கேக் வந்து ஒன்னு செஞ்சேன் இந்த ப்ரௌனின்னு சொல்லுவாங்கள அத நெட்டில பார்த்து செஞ்சேன் அவன் கேட்டுட்டே இருந்தான் ஒரு வாட்டி செஞ்சு குடுத்தேன் அவனுக் புடிச்சிருந்தது அப்புறமா நான் வந்து திரும்பியும் செஞ்சு அளவா தான் செஞ்சேன் ஆ எடுத்துன்னு போயிருக்கான் ஸ்நாக்ஸ் சாப் ட்டு வருவானா என்னன்னு தெரியல பொதுவா கேக் சாப்புட மாட்டான் ஆனா என்னன்னு தெரியல நான் அந்த சாக்லேட் ப்ளேவர்ல இருக்கவே கொஞ்சம் சாப் புறான் அதனால செஞ்சு கொடுத்தேன் காலையில வந்து பா பாத்தீங்கன்னா நான் சீக்கிரம் அது ஒன்னும் இல்லங்க டார்க் சாக்லேட்ன்னு ஒன்னு விப்பாங்க அது வாங்கிக்கணும் அதுக்கப்புறம்
டைரி மில்க்லேவா
ஆ டைரி மில்க்கு மா திரி இருக்கும் அது ஆனா டார்க் சாக்லேட்ன்னு விப்பாங்க மோஸ்டா இந்த ஊட்டி அந்த பக்கம விப்பாங்க பொதுவா நார்மல் கடைங்கலையும் விக்கிறாங்க நம்ம வாங்கிக்கிட்டு வெண்ண இருக்குல்லங்க அதையும் இதையு ம் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் தெரியும்ல அதை வச்சு உருக்கி ன்னும் ரெண்டுமே தண்ணி கீழ கொதிக்குதுன்னா அதுக்கு மேல ஒரு கிண்ணத்துல இதை போட்டு இத மேல வச்சுட்டோம்னா நல்லா உருக் கிடும் அந்த சூட்டுக்கு அதை வந்து உருக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணும்னா ஆ அ இது வந்து இருக்குல்லங்க ஆ இந்த அரைக்கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கணும் மூணு முட் ட அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த பேக்கிங் சோடா சோடா மாவுன்னு சொல்லுவாங்கள அது அ அதுக்கப்புறம் வந்து நீங்க அரைக்கப் மைதா மாவுனா அரைக்கப்பு நாட்டு சக்கரை ஓகேவா நாட்டு சக்கர வெள்ள சக்கர நா ரெண்டுமே கலந்து ஒரு அரக்கப் எடுத் எத்துக்கோங்க அது நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சிக்கணு ஓகேங்களா அதுக்கப்புறோ வந்து என் ன்னன்னா உங்க ஆ இது வந்து போ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணனு நல்லா எனக்கு கொஞ்சோ எக்கோ கேக்குதுங்க வாய்ஸ் ஆ இப்போ வந்து என்ன பண்ணு இத போட்டு நல்லா போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லா எவ்ளோ பீட் பண்ண முடியுமோ நல்லா பீட் பண் சப்போஸ் நீங்க பீட்டர் மே வச்சிருந்தீங்கன்னா அத வச்சி பீட் பண்ணல இல்லன்னா நம்ம நார்மல் க கரண்டி வச்சி நல்லா பீட் பண்ணினு
இல்ல நீனா மத்து வச் ச்சிது பண்ணிக்கலாமா
மத்தல்லா வேண்டாங்க ஏன்னா மத்திலியே எல்லாமே ஒட்டிக்கு அந்த சாக்லேட் அந்த இதுவுருவெல்லா போடுறோல அது பிசு பிசுன்னு இருக்கு அது மத்தலியே ஒட்டிக்கு நீங்க சொ ஒன்னுமே இல்ல கரண்டி இருக்குல்ல நா கரண்டி வச்சிதாங்க பண்ணே ஆ அதெல்லா வாங்கல நா இப்பதா ஆரம்பிச்சிருக்கே சே நல்லா வருது இதுக்கப்புறோ வேணா கேட்டு வாங்கலா இப்ப நம்ம எல்லாமே வாங்கி வச்சுட்டோன்னா ஒன்னு செய்ய மாட்டோ அதுக்காகதா நா வந்து கரண்டி வச்சி நல்லா பீட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறோ ஒரு ஒரு சின்னதா இந்த இது எடுத்துக்கினே நம்ம அஞ்சர பெட்டியில குட் ட்டி குட்டியா இருக்குல்ல கிண்ணோ அத எடுத்துக்கினே அதக எடுத்துட்டு அத சுத்தி வந்து நல்ல வெண்ணைய போட்டுட்டு அந்த டார்க் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சேல்ல அந்த கேக் இது வந்து பேட்டர் வந்து நா ஊத்திட்டு இட்லி குண்டாலே வேக வச்சிட்டே இருவது நிமிஷத்துக்கு வேக வச்சே அந்த மே அஞ்சி இது வந்து போட்டுட்டே அஞ்சி இல்ல உங்க வீட்ல எதுனா கிண்ணோ இருக்குன்னா அத சுத்தி அந்த வெண்ணைய வந்து தடவிட்டு நீங்க அத ஊத்திட்டு அதுல வச்சினு டச்சிட்டு ஒரு இருவது நிமிஷோ நல்லா வேகவினு பெரிய ப்ராசஸ்ல இட்லி வேகர வைக்கிற மாரிதாங்க
இல்ல இதெல்லாமே ஒன்னொன்னா மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கறதுகாக்க
ஆமா நீங்க ஒ ஒரு வாட்டி நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜு கூட எடுத்து வச்சுட்டு கூடோ கொழந்தைங்க எப்ப வேணுமோ கேக்கலா இல்ல ஒ சாயந்தரத்துல நம்ம செஞ்சி குடுத்துக்கலா நீங்க வந்து ந கொஞ்சமா போட்டுக்கலா
வெறு சாக்லேட்டு அந்த பேக்கிங் சோ
ண்ணியு உருக்கிடு உருக்கிட்டு அதுக்கப் ப் சோஸ் சோட மாவு அப்புறோ மைய் இல்ல வெண்ணத் தண்ணி நெய் தண்ணி வெண்ணையு நெய்யு ஒன்னு இல்ல பட்டருன்னு சொல்லுவாங்களா அதுதா வெண்ண அத வந்து நம்மோ நல்லா உருக்கி ம் அது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணனுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அத வந்து ஆ ஒரு கப்புல அ அந்த மாரி நம்ம வந்து பட்டர் போட்டு வேக வைக்கணு அவ்ளோதா வேற எதுவு இல்ல பெரிய வேலால்லா எதுவு இல்ல பாருங்க உங்களுக்கு முடிஞ்சா ங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாதா எழுந்துக்கனே எப்பிடியாவது சீக்கிரமா எழுந்தே ஆகணு ஆறு மணிக்கு அலாரோ வச்சிட்டேங்க ஆறு மணிலருந்து அலாரோ அடிச்சிட்டே இருந்தது ஆறரமணிக்கு எழுந்து எனக்கென்னா நைட்டு படுக்கவே எனக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு
ஏன் அவ்ளோ நேரம்
படம் பாத்துட்டு இருந்தோம்
ம் எப்படி இருந்தாலும் தூக்கும் வராத அப்ப படம் பாத்தாலும்
ஏன்னா அது அப்படியே பழகிருச்சு சில டைம் படம் பாக்க போல
இப்ப நீங்க வந்து வெளிய போனீங்கன்னா அ தூக்கம் வருந்துனா தூங்க தூங்க மாட்டீங்க நீங்க
அப்படி எல்லாம் கடையாது இப்ப நம்மளுக்கு ரொம்ப அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சில டைம்லாம் நம்ம வந்து வந்து படுப்போம் ஒரு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு எல்லாம் படுக்க மாட்டோம் ஒரு பத்து மணிக்கு படுக்கறோம்னு வச்சுக்கோங்க அப்படியே தூக்கம் வந்து இழுத்துட்டு போய்டும் ஓகேங்கிளா ஃபுல் டைம்மு அ உடம்போட அசதி பொறுத்து சில அது நம்ம காலேல அன்னைக்கு வந்து சீக்கரமா எழுந்துருப்போம் இப்போ நான் சீக்கிரமா இன்னைக்கு காலேல ஆறு மணிக்கு எழுறேன்னா நைட்டு எனக் அப்டியே முளிப்பு வந்துரும் இது பண்ணிடும் இது என்னன்னா நம்ம சாட்டர்டே சண்டேல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்குதான் எழுந்தேன் காலேல ரெண்டு நாளுமே ஒன்பது மணி ஆயிடுச்சு எட்டரைமணி ஒரு நாள் ஒரு நாள் ஒன்பது மணி அந்த மாரி ஆயிடுச்சுங்களா அதனால எனக்கு நைட் வந்து கொஞ்சம் லேட்டா தான் தூங்குனேன் இப்ப இன்னைக்கு நான் காலையில என்னன்னா எனக்கு ஆரே முக்கா ஆயிடுச்சு எழுந்துக்கவே அலாரம் அடிச்சு அடிச்சு அடிச் சு சேரி பரவாயில்ல ம் தூக்கம் இதுக்கப்புறோம் எங்க தூங்கறதுன்னு வந்தா நைட்டு நான் வேற என் தம்பி வந்து சீக்கிரமா சாப்ட்டு அவன படுக்க வைக்கிறதுக்காகவே வந்து பாத்தன்னா எப்படியோ படுத்து தூக்கம் வச்சுட்டேன் அதனால எனக்கு இவன தூங்க வைக்கற இதுனால எனக்கு என்னோட வேலையெல்லாம் வந்து கெட்டு போச்சு பாத்திரம் வெளக்க முடியாம ஆயிடுச்சு ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு நைட்டுமே என்னால வெளக்கவேயில்ல வந்து பாத்தா கிச்சன் ஃபுல்லா பாத்தரம் பெரிய பெரிய பாத்திரமும் இருக் கு குக்கர் நேத்து ஃபுல்லா இந்த நான்வெஜ் எல்லாம் செய்து எல்லாமே குக்கரு எல்லா பாத்தரமும் இருக்குங்க அதுக்கப்புறோம் அது இல்லாம டம்ளர் தட்டு இது அது எங்களதே குட்டி சிங்க்கு அது ஃபுல்லா போட்டு நரப்பி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அதை ஆ எட்டே முக்காக்கு எழுந்தோன்ன வெளக்க ஆரம்பிச்சேன் எ ப்ப முடிச்சேன் ஏழரை மணி வரைக் கும் பாத்தரத்தை வெளக்கினுந்தேன் அப்பயும் அந்த பாத்தரம் ஒ ஒழிஞ்சு தொலைல அப்பயு ஒரு ரெண்டு மூணு பாத்தரோ இருந்துச்சு செரி இருந்தா இருந்துது சொல்லி கிச்சன் மேட அப்பறோ இந்த ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு நா பாட்னு இடியாப்பமு தேங்காப் பாலு செய்ய ஆரம்பிச்சுட்டே அப்புறோ ஏன் தம்பி வந்து பைய வந்து எட்டு மணிக்கு எழுந்துப்பா எட்டு மணிக்கி எழுப்பி விடுவோ எழுப் பி விட்டாதா அது எட்டு மணிக்கி எழுப்பி எழுப்பி போய் எட்ரைக்குதா போய் குளிக்கவே குளிக்கு சுடு தண்ணியெல்லா எல்லா புடிச்சு வ ச்சிருவே ரெடி ஆ ரெடிமேடா சே ரெடிமேடுன்ற பாரு ரெடியா புடிச்சு வச்சிருவே எங்க ஹஸ்பண்ட் வந்து குளிக்க வச்சிருவாரா குளிக்க வச்சிட்டு் வந் வெளிய வந்து குடுத்துருவாரு குடுத்துட்டோன்னா நா வந்து போய் ஊட்ட ஆரம்பிச்சிருவே அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடு டிஃபனு ஊட்ட ஆரம்பிச்சு ட்டு எங்க ஹஸ்பண்டு கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாரு கொஞ்ச ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லா போட்டு வெச்சுருவாரு என்னென்ன ஸ்நாக்ஸ்னு அங்கயே இருக்கு தனியா ஒரு ஷெல்ஃப் இருக்கு அங்க அவனுக்கு தேவையானது இருக்கு ப பழோ என்னென்ன குடுக்க போறோன்ட்டு அங்கயே எல்லா பாக்கெட்ல எடுத்து வச் சிருவோ ஓரமா அத கொஞ்சோ கொஞ்சோ எடுத்து அவ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு தண்ணி வந்து சுடுதண்ணி புடிச்சு வச்சுருவாரு அவரு வாட்டர் பாட்டில்ல அவ்ளோதாங்க அதுக்கப்புறமா போ நா சாப்பாடு ஊட்டிட்டோன்னா டிரஸ் போட்டுட்டு தல சீவிட்டு பவுட்ரு அடிச்சி ட்டு அப்றோ அவருக்கு ஒம்பதர மணிக்குதா வேல ஆரம்பிக்கு அதனால ஒம்பது மணிக்கி கரெக்டா எடுத்துனு போய் ஸ்கூல்ல விட்டு வந்துருவாரு நா வந்து வீ
நீங்க நீங்க போமாட்டீங்க
நானு ஒரு ரெண்டு வாரோ போய்ட்டுருந்தே தம்பிய ஸ்கூல் சேத்துட்டு அதுக்கப்புற இப்ப அவ அழுகாம போய்க்கிறா அதனால எனக்கு வந்து அது போயிட்டு வறது சும்மா அந்த டைம்ல எதனா வேல செய்வே நானு அதனால நா போக மாட்டே இப்பல்லா போறது இல்ல சப்போஸ் கொஞ்ச நம்ம வந்து காலைலயே குளிச்சுட்டு நல்லா நீட்டா இருந்தோன்னா நம்ம முடிச்சிட்டோன்னா அப்டியே வண்டிலதான போறோ அதனால ஹஸ்பண்ட் கூடயே போயிடுவோ
நீங்க எப்பிடி இது இது கிறிஸ்டீனு மே சந் வழிபாடு கும்புடுவீங்களா இல்ல ம் இல்ல மு முஸ்லீமு அந்த மாரி குலதெய் கோயில் எந்த குலதெய்வ கோயில்
கு குலதெய்வம் கோயில்லா திருச்சி பக்கோ இருக்கு
திருச்சி பக்கோ அப்போ மா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வருவீங்களா
ஆ வருவோ திருச்சி வந்து எங்க மாமியார் வீடு இருக்கவே நாங்க அப்பப்ப அங்க வந்து போவோ மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரில்லா வர வாய்ப்பிருக்கு
ம் அப்பப்ப வந்துட்டு போவீங்க குலதெய்வ கோயிலுக்கு சேரி சேரிங்க ம் அது என்ன குலதெய்வ கோயிலு கோயி பேரு என்னங்க
அ பேரெல்லா இதுல சொல்லாமான்னு தெரியல நம்ம அது பாது
இல்ல சாமி ஓ சேரி சேரி இல்ல அம் அப்றோ அம்மா வீட்டு குலதெய் வ கோயிலு அவுங்க எந்த ஊருங் கோயிலு
எங் எங்க அம்மா வீடு வந்து வேலூர் பக்கோங்க எங்க ஹஸ்பண்ட்டு வந்து திருச்சி பக்கோ நாங்க இப்ப வேற ஊர்ல இருக்கோ வேலைக்காக
சரி சரி இல்ல அது பக்கம் பக்கமே கோயிலு இல்ல தூர தூரமா உங்களுக்கு
தூரோ நாங்க அங்கல்ல அங்க சென்னை தெரியு சென்னை பக்கத்துல தா எங்க ஊரு அ எங்க ஹஸ்பண்ட் ஊரு திருச்சி அங்கந்து எவ்ளோ தூரோ இருக்கு
இப்போ ஒரு ஒரு குல கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரெண்டுமே பாத்துட்டுதா போவீங்க
இல்லப்பா எங்க ஊரு வந்து வேற பக்கோ இவுங்க ஊரு வேற பக்கோ
புரியுது புரியுதா இல்ல அந்த பர்பஸ்க்காக வந்தா கூட பாத்துட்டு தா போவீங்களான்னு கேக்குறே ரெண்டு கொலதெய்வத்திற்கு கோயிலுக்கு
அம்மா அம்மா அது என்னென்னு தெரியல ஒரு சில பேர் வந்து அம்மா கொலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாதுன்றாங்க ஒரு சில பேர் ரெண்டுமே கும்பிடணும் என்றாங்க அது என்னென்னு எனக்கு
மேக்சிமம் வந்து வீட்டுக்காரக்கு தா கும்பிடணும்பாங்க
வீட்டுக்காரதா கும்பிடனு ஆனா அம்மாதுமே வந்து ஆ ஊருக்ல்லா போனா கும்டணு அப்டின்னு
உம் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லா பயங்கரமா பண்ணுவீங்க
பொங்கல் வந்து உம் பயங்கரமால்லா இல்ல அப்டி அந்தளவுக்ல்லா ஒன்னு இல்ல என்னென்னா எல்லாரு ஒன்னா வருவாங்க அங்க திருச்சியில் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க எங்க ஹஸ்பண்ட் கூட பொறந்தவங்கள்லா வரும்போது எல்லாரு வரும்போது கொஞ்சோ ஃபேமிலி பெருசா இருக்குவே கொஞ்சோ நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கோங்க
உம்
பசங்க எல்லா இருக் காங்க எல்லாருக்கு சோ வரும்போது செரிங்க உங்ககிட்ட பேசன்து மறந்துடுச்சி நம்ம அடுத்த அலைப்புல சந்திப்போங்க நன்றி